ஹலோ ஹலோ கேக்குதுங்களா செரிங்க ஆஹ் கேக்குதுங்க கொன் சம் மெதுவா கேக்குது ஆஹ்
வ
ஓ
ஆஹ் செரி செரிம்மா ம் ம் வேற என்ன ஹாபிஸ் இருக்குமா ஒனக்கு
எனக்கு உ கூட பின்னுவே அப்றோ டெய்லரிங் கொஞ்சோ தெரியோ ஓ
கூட பின்னி த்துருக்கனா
ஓ செரி செரிங்மா என்னென்ன மாடல்ல பின்னுவீங்க
நா வந்து இந்த என்ன மாடல்ன்னா இப்ப கூட வந்து ரெண்டு ரெண்டு டைப் இருக்குது திங்ளா க்ரோஷால பண்லா க்ரோஷா பின்ல போட்றாங்க க்ரோஷா பின்ல போடுவாங்க ஆ உங்ளுக்கு அது தெரியுமா
அப்டி நான்கன
ஆ மெல்லிசா இருக்கோ வயறு
ஓ ஓ அந்த மாரி ஆஹா எனக்கொறைம தா ஆனா வேணா டிசைன் வேணா வேற மாரி இந்த கிராஸ் நா மல் அந்த மரிலா சொல்லுவாங்கல்ல
ம் இப்ப கைல போட்றது நீங்க சொல்றது
ஆ ஆமாங்மா
நடு நடுல சின்ன சின்ன ஓட்ட இருக்கோ அந்த புட்டி தான ஆம்மாவா ஆ அதுவு போட்ருக்க நா வந்து ஸ்டார் மாரி போட்ருக்க
ஆ
க்ராஸாவு நானு போட்ருக்க க்ராஸா போட்ருக்க ஸ்ட்ரெய்ட்டா போட்ரு
ஓ இந்த நெல்லிக்கா முடுச்சிங்ளா சொல்லுவாங்ளே அது
அதுவா
இந்த சிவன் கண்ணன் லா சொல்லுவா ல்ல ஓ அது அம்மா போட்ருக்காங்க என தெரியாது
நா அதுவு போட்ரு க்க ஆனா இப்ப போடுவியா அப்டின்னாஞாவோ இருக்காது மறுப்டியு யூடியூப் பாத்து மறுப்டியு அத பாத்து ப்ராக்டிஸ் பண்ணா அ அப்டி போடுவ அ கி நியாபகோ அச்சுட்டெல்லா போட்றதள்ளவுகல்லா இ
எனக்கந்த நார்மல் அந்த ஸ்ட்ரெட்டா ருக் அது வந்து நா கரெக்டா போட்ருவ இந்த கிராஸ்ஸூ இந்ததுதா எனக்கு மறு
உ இல்லமா எனக்கு தெர்ஞ்ச வர்லியு ஸ்ட்ரெய்ட்டா ருக்க துதா நம்ளுக்கு வயர் வேஸ்ட் ஆகாது
ஆமா ரொம்ப வேஸ்ட் ஆகும் நெறையா அதுக்கு ஒயர் வந்து அதிகமா தேவைப்படும் அ
ஆமா ஆமா ஆனா நீங்க கூட வாங்க ங்கள இப்ப நம்ம வித்தோனா அவங்க வந்து அதே காஸ்ட்டுதா கேப் எதுக்கு இதுக்கு எக்ஸ் எக்ஸ்டராவா கேக்றீங்க
ஆமா இதுவும் அதை நம்ம சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்ட தாங்க
ஆமா
நம்பளுக்கு ஒயரும் வேஸ்ட் டவ் அதிக ஒயர் அந்த இது இதாவும் டைமும் கொஞ்சம் இது அதுல சொருகறது அந்த கை அப்டி எல்லாம் போட்றதுல அதுல கொஞ்சம் இதாருக்கும்
ஆமா நான் கைப்பிடி எல்லாமே யூடியூப்ல பாத்துதாமா போட
ஓ நான் கைபுடி அம்மா எனக்கு சொல்லி் குடுத்துருக்காங்க அதுதான் இதுக்கும் போடுவேன்
ஆ குரோஷால வந்து போட்றது அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப லேட் ஆகும்
ஓ அந்த இடையில ஒரு ஒயிட் கலர் மாறி வெச்சு அந்த இது பண்ணுவாங்களே அது
ஆமா ஆமா ஆமா மெல்லிசா இருக்கும் ரெண்டு ஒயர வரும் நம்ம அதுல வந்து என்ன டிசைன் வேணுமோ அத வந்து வரைஞ்சிட்டு நம்ம ஆ சொந்தமா ஒரு டிசைன் கூட போட்டுக்கலாம்
ஓ சரி சரிங்மா
இப்ப ரெண்டு கலர் போட்றோம்னா அதுல வந்து ஆ ஒரு கலர் வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்துட்டேருக்கும் ஒன்னு வந்து நடு நடுவுல டிசைன் மாறி போட்டோன்னா ஆ நெறைய இந்த ஆ பட்டர்ஃப்ளை போடுவோம்
ஓ
பொண்ணு வாத்து இந்த மாறி எல்லாமே
ஓ
அந்த மாறி எல்லாம் நல்லா இருக்கும் க்ரோஷ ஒயர்யல நான் வந்து எங்க அத்தைைக்கு ஒரு புக் குட்டி போட்டு குடுத்தேன் நானே போட்டெ ஆ எப்ப நா பத்தாவது படிக்க போது போட்டு குடு நான் வந்து. எங்க அத்த ரொம்ப ஆசயா வச்சிட்ருப்பாங்க அவுங்க
ஓ
உங்ளுக்கு அத்த அ சித்தப்பா இந்த மாரி எல்லாரு
ஆ இருக்காங்க அத்த சித்தப்பா பெரிப் ப்பா எனக்கு ரெண்டு சித்தப்பா ஒரு பெரிப்பா ஒரு அத்த, அத்த எறந்துட்டாங்க பெரிப்பா ஆக்சிடென்ட்ல எறந்து ட்டாங்க ரெண்டு சித்தப்பா இருக்காங்க தாத்தாவ பாத் த்ததே இல்ல பாட்டி இப்போ எனக் கல்யாண ஆனதுக் கப்பறந்தா எறந்தாங்க ஆ ஆனா எனக்கு தாத் தா வதா புடிக்
அவ்ளோதா அ இல்லம்மா எனக்கு வந்து எங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ப நல்லா பாத்துப்பாங்க ம் எங்க அப் அம்மா அவுங்கள எனக்கும் என் சித்தப்பா ஒருத்தரு எங்க அத்த ஒருத்தங்கதா
நா வந்து அப்பாவோட ஸ் சைடு சொல்லிட்ருக்கேன்
ஆமா அப்பாவோட சைடு தாம்மா நானும் சொல்ற அப்பாவோட சைடும் சரி அம்மாவோட சைடும் அம்மாவோட சைடு அப்பா அம்மம்மா மட்டுந்தா
ஆ நா அவுரையும் தாத்தா பாத்ததில்ல நா அம்மா வயித்துக்குள்ள இருக்கும் போது நா அம்மா ஏழு மாசமா இருக்கும்போது எறந்துட்டாராம்
அப் டிங்களா ஆ ஆஹ ம் நல்ல எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக் கற வீடுதா
கே போலிஸ் மகன் திருடன் அந்த மாரிதா இதாயிடுச்சு இல்ல அது மாரி ஆ ஆ அப்பா வந்து தாத்தா எறக் க்கும் போது அப்பா லெவல்த்து படிச்சிட்டு இருந்தாங்க ஆ லெவல்த்லே பாதில ட்ராப் அவுட் ஆயி விட்டு வேலைக்கு போக ஆரமிச்ட்டாங்க அம்மா பத்தாவதுக்கு மேல படிக்க மாட்டேன் டாங்க தாத்தா படிக்க வைக்கிறேனாங்க அம்மா படிக்க மாட்டேன்ட்டாங்க
ஆஹ ஆ தெரில இதெல்லா மி இப்பதைக்கு அந்த மாரி எல்லா எதுவு கடையாதுமா
ஓ
ம்
அச்சேரி உம்மா
நானு எங்கள் அத்தையும் நல்ல க்ளோஸ்
ஓ
அத்தை நான்தா ரொம்ப க்ளோஸா இருப் போ ஆ ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு க்ளோஸாக இருப்போம் நாங்க எல்லாமே ஆனா என்ன பண்ணாங்க அ அத் அப்பா செ அப் அப்பாக்கு தங்கச்சி
ஓ ஓகே ஓகே
ம் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சேரி எனக்கு ஃபோன் பண்ணி கேப்பாங்க கேட்பாங்க எதுவும் நா என்ன பண்ணணும் எல்லாமே கேட்டு நிற்பாங்க வாரம் வாரம் நானும் அவ அவங்கதா சேந்து கோவிலுக்கு போவோம் இந்த மாரி எல்லா நல்லா இருந்தோமா ஆனா என்ன ஆச்சுன்னு தெரிய அவங்க குடும்ப என்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க அந்த விஷயத்தல வந்து எங்க கிட்ட சரியா பகிர்ந்துக்க முடியல அவங்களால
ஒ ஓ நீங்க அத்தை பையனைதா கல்யாணம் பண்ணிருக்கீங்களா
அத்தை பையனுக்கு கல்யாணம் நா அதுக்கு முன்னாடி நாங்களாம் நல்லா தா இருந்தோம் பையனுக்கு கல்யாணம் பண்ணிணாங்க அவங்க
ஓ
அவன் வந்து ரொம்ப சின்னா எங்க என் நானும் என் தங்கச்சி தம்பி அவனவிட எங்க மூணு பேருக்கும் சின்னவ அவ எங்கத்த பைய அ அவங்க கல்யாணம் பண் பண்ண பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஏதோ பிரச்சனை எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லையா பையா மருமாவ பிரச்சனை அதை வந்து ந எங்க்கிட்ட பகிர்ந்துக்கல சொன்னா பையனத தப்பாக நினைப்போ கம்மியா இருக்கு அப்டி எந்த பிரச்சனை தெ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எங்க அத்தை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க
ஓ அடடா
ம் அவங்க யாருக்குமே சொல்லல அஹ எப்ப இதை நான் வந்து கோவிலுக்கு போகும்போது முன்னாடியே ஃபோன் பண்ணா அவங்க அவங்க தான் ஃபோன் எடுப்பாங்க அத்தா நான் வந்துகிட்டுருக்கே அவங்க இத்தனைக்கும் அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க உம் இந்த என்ன சொல்றது யூரியா தெரியும்லமா
ஆஹ் தெரியுங்னி
அந்த கடை தான் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க அத்த தான் மெயினா பண்ணிட்டு இருந்தாங்க
ஓஹ்
அவங்க எதுனா இப்ப வரவுமே சரி எங்களுக்கு அவங் எதுனால அப்படி இறந்தாங்கன்ற தெரியவே தெரியாது
அது அந்த நேரம டைம் அப்படின்ல்லா சொல்லுவாங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி
ஆமா எங்களுக்கு அப்பதா தோணுமா கூட பிறந்தவங்க ஒருத்தர் இருக்கு இப்ப நானு என் தங்கச்சினா எல்லாமே ஷேர் பண்ணி போய் எல்லா தெரியு அவங்களுக்கு அவங்கள விட சின்னவங்க எங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு ஆனா எல்லாமே சொந் சொல்லுவாங்க அவங்க பையன் கல்யாண ஆனா அவங்க பையன் மருமக என்ன பண்றாங்க அதை மட்டும் எப்பயுமே சொன்னது கிடையாது நாங்களும் அத பத்தி கேட்க மாட்டோ அது வந்து எல்லாரோட பர்சனல் இப்ப வந்து நம்மகிட்ட சொல்லி நம்ம ஒரு வார்த்த விட்டு
ஆஹ் வார்த்தையை விட்டுட்டாலோ ஆஹ இல்ல நம்ம ஏதாவது சொல்லி ஓகே அப்படின்னு அவங்க அங்க போய் பேசினாலும் அது அவங்க ஃபேமிலிலதா பிரச்ச
ஆமா அதனால நாங்க அதிகமா அத பத்தி எல்லாம் எதுவும் கேட்க மாட்டோம் நாங்க அஹ் அதனாலேயோ கேட்டிருந்த இத்தனிக்கு எனக்கு அத விட பெரிய கஷ்டம் என்னனா நா அன்னைக்கு கோவில்க்கு வெள்ளிக்கிழம கோவில்க்கு போயிட்ருக்கோம் நா போன் பண்ண அவங்க எடுக்கல ஆஹ் சரி அப்டின் சொல்லிட்டு நா அங்க போயிட்டு நானு எ பையந்தான் போணும் அஹ போயிட்டு கடையில கடையிலதாருப்பாங்க கடையிலருந்துதா நா கூட்டிட்டு போவ கடைக்கு போயிட்டு மாமாதா இருந்தாங்க எங்க மாமா அத்த அப்டினு கேட்டா என்னவோ தெ தெரிலமா நா ஃபோன் பண்ணாலு எடுக்க மாட்டேன்றா கொஞ்ச வீட்டு வரைக்கு போய் பாத் துட்டு வறியா அப்டின்னாரு ஆஹ் சரி அப்டியே ஆகட் டோ அப்டினு சொல்லி ஆனா எனக்கு அப்பவே கொஞ்சொ படபடனு இருந்தது ஏனா நா ஃபோன் பண்ணா ஒரு ரிங்குக்கு எடுப்பாங்க அப்ப ஃபோனே எடுக்குல
அதனால உங்களுக்கு
ஆமா பட படனு ஏ அத்த எடுக்குல அப்டின்ற மாரி இருந்தது நா இன்னிக்கு தனியா எப்டி கோவில்கு போவ அப்டியெல்லா யோச்சுட்ருந்த நானு எ பையனு வீ ட்டுக்கு போயிட்டு கதவ தட்றோ தொறக்கவே இல்ல
உம் சேரி சேரிங்கமா
வந்து பாத்த அங்க பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சது நாந்தா முதல் தடவ பாத்த
இது ஓ அங்கம் ஹேங் ஆவ் ஓகே ஓகேங்
பவு கொஞ்ச சந்தேகமா இருந்தது இல்ல ஒடம்பு சரில்லாம நின்னுட்டுருக்காங்க எனக்கு மேல அது பாக்க தோண்ல தல அது வரயிலும்தா பாக்க அந்த பக்கொ த் திரும்பி இருந்தாங்க இத வந்து ரொம்ப பாதிச்
உம் அதுலா ரொம்ப பயமாருக்கு
மா நா வந்து டிவில இதுலலா பாக்கும்போது இதெல்லா எப்டிருக்கு அப்டின்ற மாரி பாப்பே நா ஆனா நானே பாப்பேன் மட்டு நா கண்டிப்பா நா நெனச்சு கூட பாக்கல
சு சே
உம் இருக்குற ஒரு அத்த அந்த மாரி போயிட்டாங்க எங்க்ளுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு உம்
சித்தப்பா அதுல வந்து ஒரு சித்தப்பா அவைங்க ஃபேமிலி மேலதா ஆயாவு சேரி அத்தையு சேரி ரொம்ப இதா இருப்பாங்க எங்க இத யாரு இது பண்ணிக்க மாட் ட்டாங்க ஆனா வேல எதாவதுனா எங்க எங்க வீட்ல எங்க அம்மாவே எதாவதுனா கூப்டுவாங்க எங்க அம்மா போமாட் டாங்க
அப்டி அப்பொ அம்மாவ தப்பா பேசுவாங்க அவங்க
இப்ப எங்க அம்மா அதெல்லா கண்டு பேசுனா பேசட்டு இப்ப என்ன இப்போ எல்லா போய் பாட்டியு சேரி அத்தையு சேரி அங்க போய் எல்லா பண்ணுவாங்க அவிங்க பிள்ளைங்க அதேது அதே தம்பி பிள்ளைங்க தானே இவிங்க்ளு இவிங்க மட்டு எந்த இதுல இதாய்டாங்க இவிங்குளுக்கு பண்ணுல்ல அவுங்க அம்மாவு சேரி அவுங்க அக்காவு செரி ஏ பண்ண மாட்டேங்குறாங்க அப்ப எங்க நம்ப பிள்ளைங்க மட்டு இதா அப்போ வேலைக்குனா மட்டு நா தேவப்படுற செய்யணுன்னா மட்டு அவிங்க தேவப்படுறாங்களா நா செய்ய முடியாது அப்டின்ட்டாங்க என்ன பேசுன என்ன அப்டின்டு எங்க அம் ம்மாலா அவிங்க இன்னோரு சித்தப்பா வீட்ல இருக் குற சித்தி அவிங்கெளுக்கு கொஞ்சோ வெவரொ தெரியாது வெளி வெவரமே தெரியாது வெவரோ இருக்கு அவெங்கள வந்து நீ கிருக்கி உனக் க்கு ஒன்னு தெரியாது ஒன்னு தெரி அப்டின்னே சொல்லி சொல்லியே அவிங்கெள ஒன்னுந்தெ தெரியாத மாரியே ஆக்கிட்டாங்க
அதா அது தப்பான விஷயம்
அவிங்கெள எங்க பாட்டியு செரி எங்க அத்தையு செரி செரியான கொடும படுத்துவாங்க தம்பி எங்யோ ஒரு டைம் வெளிய போயிட்டான் அவன் வெளிய போயிட்டான் இவ விட்டதுனாலதா அவெ வெளிய போனா இவ்ளோ சூடு வச்சு குடுக்கலன்னா இல்லனா வீட்ட வுட்டு வெளிய அனுப்ப சொல்லு எங்களுக்கு அந்த அளவுக்கு வெவரோ தெரியாது
ஒரு கல்யாண முடிஞ்சு அவுங்க பசங்க அவுங்க வந்ததுக்கு அப்பறமா அவுங்க வீட்டு ல வந்து நம்ப தலையிட
ம் ஆமா எங்க சித்தியு அந்த அளவுக்கு வெவரோ தெரியாதா எங்க சித்தப்பாவு அதே மாரி சொல்ல எங்க சித்தி ஆ சேரின் சூடு வெச்சுக்கிறேன் கால்ல சூடு வெச்சுக்கிட்டாங்க நா உம் பாக்குற அதையு நானு எங்க அம்மாலா கேவலோ எங்க அம்மாலா கேவலமா திட்றாங்க இவனுக்கு எங்க அறிவு போச்சு அவிங்க அம்மா அக்கா சொன்னா இவிங்களுக்கு இவனுக்கு எங்க அறிவு போச்சு அப்டின்லா திட்னாங்க ம் ஆம்மா ஆ அவெ போனதுக்கு இவெ அவெ திமிரெடுத்து போனதுக்கு இவெ என்ன பண் இவிங்க என்ன பண்ணுவாங்க இவ இவ்வளுக்கு எங்க அறிவு போச் அவெ சொன்னானா இவளுக்கு எங்க அறிவு போச் ச்சு இவ போய் சூடு வச்சுக்குரா அப்டின் அவன் சும்மா வெளையாடுறதுக்கு பசங்களோட சே சேந்து போயிருக்கா அந்த சைடு கெணறு கெணறு இருந்துருக்கு கெணறு கெணத்து சைடா போய் அது எதுக்கு அங்க போ போற அது ஒரு பெரிய விஷயமாவே இல்ல இது அவெங்கதா ஒரு பெரிய விஷயமாக்கி அது இதாக்கி சின்னதா தா சூடு வச்சுக்கிட்டாங்க இருந்தாலு அது வலிக் உள்ள சின்னதா சூடு வச் சாலுமே அது